அப்டி எப்டி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி வீட்டுல உள்ள அனைவரு நலமா
ஆ எல்லாரு நலம் தோழி உங்க வீட்ல
ஆ ம் நலம் தோழி சாப்டீங்களா
ம் இல்ல தோழி மதியானோ உணவு இன்னு சாப்டல நா காலை உணவு தா முடிஞ்சிருக்கு நீங்க சாப்டீங்களா
ஆம் சாப்பிட்டே தோழி ஏன் இன்னு சாப்டல
இனிமேல் தா தோழி சாப்டணு காலை உணவு லேட்டா தா சாப் டே அதுனால மதியோ உணவு ஒன்னு கொஞ்சோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சி சாப்டுவே ஒரு மூணு மணி போல சாப்பிடுவேங்க தோழி
ஓ மூணு மணிக்கா சாப்பி அப்டி சாப்ட கூடாதுல்ல தோழி
அது காலையில சீக்கிரமா எழுந்துக்கறதில்ல தோழி கொஞ்சோ நல்லா தூங்கிட்டே ரொம்ப
ஆமா எழுந்து இருந்தாலு பரவால்ல நீங்க ஆனா சாப்புட்டு மட்டு கரெக்ட் டைம் சாப்ட்ருங்க அத்தா ஒடம்புக்கு நல்லது
ஆமா தோழி நீங்க சொல்றது செரிதா எனக்கு ரொம்ப சலியா இருந்ததுனு அந்த மருந்து குடுத்தாங்க இல்லியா இந்த டேப்லட்ல நா நெறைய தூக்கோ வர்து காலையில சீக்கிரமா ஏந்துக்கவே முடியில தோழி அதனால நா ஏந்தது பதுனோரு மணிக்கு தா
ஓ ஓ
அதனால அதுக்கப்புறமா தா சாப்ட்ட காலை உணவு அதனால இப்போ மதியானவு லேட் ஆயிடுச்சி காலையில சீக்கிரமா ஏந்துட்டன்னா கரெக்ட் டா ஒரு ரெண்டு மணி போல சாப்ட்ருவே
ம்
காலையில லேட்டா ஏந்திருச்சின்னா இப்போல் காலை உணவு கூட ஏ லேட்டா தான சாப்ட்டே அதனால இப் ப பசி எடுக்கல இன்னு ஒரு கொஞ்ச நேரோ கழச்சி சாப்புல்லா அப்டின்ட்டு
ஓ சரிங்க சரிங்க நா வந்து முருங்கா மாங்கா சாம்பார் வச்ட்டு கேரட் பீன்ஸ் பொ பொரியல் பண்ண தோழி
ம் சூப்பர் சூப்பர் தோழி
நீங்க என்ன செஞ்சீங்க
நானா இந்த அது என்ன சொல்லுவாங்க பொடலங்காவா அது கூட்டு மாதிரி வச்சிட்டு
ம்
ரசோ இருக்கு
ம்
காலைலியே கணவருக்கு கட்டி குடுத்துட்டே செரி அது இருக் கு சைட்ல ஒரு முட்ட கிட்ட பொரிச்சி சாப்ட்டுக்கலா அடின்னு விட்டுட்டே தோழி
சரிங்க சரிங்க தோழி
நைட்ல எப்பவுமே டிஃபன் தா தோழி
ஆ நாங்க நாங்க காலைல டிஃபன் நைட்டு டிஃபன்
ம் நாங்களு நைட்ல தோச இட்லி சேமியா மக்ரோனி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்கல்ல தா எப்பாவது ஒரு தடவ தா சாப்பாடு
ஆ
ஏ கணவரு விரும்பி சாப்புடுவாரு இந்த தோச இட்லி தா
ஓ சரிங்க சரிங்க தோழி வேற ஏதாவது நீங்க வித்யாசமா செய்வீர்களா
வேற எதுவு இல்ல தோழி இதுதா ரிப்பீட்டா நடந்துட்ருக்கு வேற என்ன பண்றதுனே தெர்ல தோழி டிஃபன்ல இதுதா இருக்கு சுத்தி சுத்தி பண்றதுக்கு
ஆ
இல்ல எப்பாவது சாம்பார் சாதம் மாதிரி ஒரே சாதமா வச்சேனா கூட
ஆ ஆ இல்ல நானு வந்து டிப்பன்ல கேக்கறே ஆப்பம்
ஆ ஆப்பம் கூட சாப்புடுவே தோழி ஆப்பமு சப்பாத்தி இரவு டைம்ல சப்பாத்தி கூட அந்த முட்ட பொறிச்சி அப்டி இல்லனா எதாவத் அந்த சன்னா சன்னா கிரேவி மாதிரி வைப்பேன் கறி கொழம்பு அந்த மாரி வப்பேன் ஆ சப்பாத்திக்கு இந்த மாரி ஆனா என்னன்ன தோசை சாப்ட்டாலும் என் கணவர்ரு தோசைக்கு ஷைடிஷ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்டுவே இப்போ தோசைல்லாம் வெறும் சட்னி சாம்பார்ல்லாம் சாப்ட மாட்டாரு ஒரு நாள் சட்னி சாம்பார் சாப்ட்டாருன்னா ஒரு கறி கொழும்பு ஒரு நாள் ஏதாது கூட்டு மாரி ஒரு நாள் அந்த க இந்த இது இருக்குல்ல இந்த சன்னா பருப்பு எந்த கா இது சன்னா இருக்குல்ல பருப்பு சன்னா அந்த மாரி ஒரு கிரேவி மாதிரி வச்சு குடுத்தா சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா பூரி பூரி அதிகமா நைட்ல எடுத்துக்கறதுல்ல காலையில எடுத்துப்பாங்க ஏன்னா அது ரொம்ப எண்ண இல்ல
ம் ம்
அதனால தோழி
ஆமா சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது
என்ன தோழி
சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது
ஆமா தோழி ஏன்னா நம்ம வெளில எங்காவது போகணும்னு நெனச்சுக்கோங்களேன் ஊதி சாப்டுவோம் ஏன்னா நம்ம சுத்திட்டுயிருப்போம் அது நல்லா ஜீரணமாயிரும் சூடா சாப்டுவோம் எது வேணா பண்ணுவோம் இல்லையா வீட்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாப்ட்டு போய் தூங்கிடுவோம்
ஆ
அதனால இரவு டைம்ல பூரி எடுத்துக்கறதுயில்ல தோழி காலையிலயே காலை உணவுலதான் எடுப்போம்
ஓ செரிங்கத்த
நாங்க வந்து காலையில தான் அந்த அளவுக்கு நாங்க பூரி எதுவும் செய்ய மாட்டோம் காலையில எப்பயாவது என் கணவருக்கு சாப்பிடும் போல இருந்தா அப்ப செஞ்சு கொடுப்பேன் மத்தபடி இட்லி தோசை ஆப்பம் பொங்கல் அதுக்கப்புறம் இடியாப்பம்
ஆ இடியாப்பம் கூட ம் ம் இடியாப்பம் வீட்லயே செய்வீங்களா தோழி நீங்க
ஆ ஆமா
எப்டி தோழி செய்யணும் அந்த இடியாப்பம் வீட்லயே
நம்ம ராகி மாவு இருக்குல்ல அந்த ஐடியாப்போ செய்வேன் நானு ராகி மாவும் பச்சரிசி மாவும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு
ஆ
நம்ப வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட் கொதிக்க வச்சிருந்தோம் அதுல வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு
ம் செரிங்க தோழி
போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மாவை வச்சு நல்லா அந்த விஸ்கு வச்சு கலரிங்கனே இருக்கணும் ரொம்ப கட்டியா ரொம்ப கட்டியா இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கூடாது எலக்கா இருக்கணும்
ம்
நம்ம அந்த முறுக்குெல்லாம் பிழிி தக்கம் பாத்தீங்களா
ஆமா ஆமா
அந்த முறுக்கு புளியத்துல போட்டு அதுக்கப்றோ நானு வந்து இடியாப்ப தட்டு வச்ச ஆனாலும் அந்த இட்டிலி குண்டால கொழி குழியா கொழி குழியா இட்லி மாரி ஊத்தி விட்ருவே
ஓ ஹோ
அது ரொம்ப அழகா இருக்கும்
ம்
நம்ம ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ஊத்தனா கூட அது உதிரி உதிரியா வந்துரும்
சரி
அதனால நானு இட்லி மாரியும் ஊத்திடுவே ஒரு தட்டு ஒன்னு ரெண்டு தட்டு வந்து ரவுண்ட் ரவுண்டா ஊத்தி விட்டுருவே
இப்போ அது சேமியா மாதிரி அது மெலசு மெலசா வரும் இல்லையா தோழி அது எப்டி போடுவீங்க
அதுதா முறுக்கு சுடும் முறுக்கு சுடும்ல அதுல வந்து ஓமப்படி ஓமப்படி இது பண்ணுவாங்க அந்த இது ரவுண்ட் இருக்கும்
ஓஹோ சரி சரி அந்த இதுல மவுத் போட்டுட்டு நம்ம பண்ணுவோமே முறுக்கு போடுவோல்ல அது அதுலயே சேவயா மாவு போட்டு அதுல செஞ்சிருவீங்க
ஆமா ஆமா அந்த அச்சு இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பல வகையான அச்சு இருக்கும் அதுல நெறையா அந்த ரிப்பன் பக்கோடா அந்த மாரி ஆச்சுல்லா இருக்கும் நறைய அச்சு இருக்கும் அதுல வந்து இந்த அச்சி எடுத்து அல போட்டுட்டா நம்ம நம்மளுக்கு நல்லா இருக்கும் இன்னு கொஞ்ச பெரு சா வேணாலு பெரிய அச்சும் இருக்கு சின்னதா வேனுன்னா சின்ன அச்சும்
ஆ
அதுல வரும் நல்லா இருக்கு அதுக்கு வந்து தேங்கா பால் வச்சுக்கலா ஆம் நா நறைய வாட்டி பண்ணிருக்கே எனக்கு வருது
ம்
அதுவு இல்லாம நம்ம வந்து ஆ அதுக்கு வந்து வடகறி வச்சு சாப்பில்லா பிச்சு போட் ட்டு குருமா பிளேன் குருமா வந்து சேர்வ மாரி இருக்கும்
ம்
அது வந்து நா செய்வே அது வச்சு சாப்புடுவோ அப்டி இல்லன்னா தேங்கா பால் ரெண்டுமே வச்சு வுட்ருவே அவங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ சாப்புடுங்கன்னு சொல்லிட்டு
ம் சேரி சேரி அவ்ளோ வைப்பீங்களா தே ஆ அந்த வடக்கறி எப்டி வைப்பீங்க வடக்கறினா தனியா வாங்க வாங்குவீங்களா வட இல்ல அது செய்வீங்களா வீட்ல
அது வந்து வடையே கெடையாது வடகறினா கடல பருப்பு இருக்குல்ல
ஆமா
கடலப்பருப்பு காஞ்ச மெளகா பூண்டு அத வந்து ஊற வச்சிருனும்
சேரி சேரி
ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மண் நே ரோ இல்ல மூணு மண் நேரோ நல்லா ஊர்னாதா அது நல்லா அந்த பக்குவத்துல இருக்கும்
ஆ
அது கூட சோம்பு சீரகம் ரெண்டுமே போட்டுக்கணு கொஞ்சோ வாசனைக்காக போட்டதுக்கு அப்றோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பருப்பு நம்ம வடைக்கு அரப்போ பாத்தீங்ளா
ஆமா
அது மாரியே அரைக்குணு ரொம்ப தண்ணியாயிட கூடாது தொர கொரப்பாதா இருக்குணு
ம் சேரி தோழி
அரச்சிட்டு எண்ணெ ஊத்திக்குணு எண்ணெயில வந்து அந்த ஃபுல் பருப் பியு வழிச்சு போட்டுன்ணு
ம் சேரி
ஒன்னு ஒன்னு ஒன்னாலா போடக்க தேவல்ல அப்டியே போட்டுருணு ஃபுல்லாவே
ம் சேரிங்க தோழி
போட்டுட்டு அப்டியே களறி வுட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்டியே உதிரி உதிரியா வந்துரு
ஆ ஓகே
அதுக்கப்றோ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு சீரகோ போட்டு வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இஞ்சி பூண்டு விழுது
ஆ சேரி ஓகே தோழி
அதுக்கப்றோ கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்குணு வதக்கிட்ட பிறகு மொளகாத்தூளு மஞ்சத்தூளு கர மசாலா அப்றோ பெருங்காய அதுக்கப்றோ தனி மொளகாய் தூளு ஒரு ஸ்பூன்
சேரி ஓகே தோழி
அப்றோ கொஞ்சமா சிக்கன் மசாலா சேத்துக்கலா டேஸ்டுக்காக தா அது அது உங்ளுக் வேணனா கூட விட்டுல்லா அதுக்கப்றோ எல்லாத்தியு போட்டுட்டு அந்த ஆ அந்த வறுத்து வச்சோ பாத்தீங்ளா
ஆமா வடை
இது வந்து நல்லா கொதிச்ச ஒன்னே அத எடுத்து கொட்டிட்டீங்கன்னா அது நல்லா அப்டியே கெட்டிபட்டுட்டு அதுதா வடகறி கொத்தமல்லி போட்டு எறக்கிட்லா
ஓ அதுவா அது சமைக்க விடணுமா தோழி
கொத்தமல்லி போட்டு எறக்கிட்டு நீங்க எல்லாத்துக்கு சாப்புல்லா தோசைக்கி இட்லிக்கி ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணுனாலு நம்ப வச்சு சாப்பில்லா நல்லா இருக்கு
ம் சேரிங்க தோழி
வந்து நீங்க பக்குவோ உங்களுக்கு தண்யா தண்ணியா விட்டீங்கன்னா ரொம்ப கட்டியாயிடு அதுனால ரொம்ப கட்டியாக்கிடாதீங்க ஏனா அப்றோ இதுவாயிடு களி மாரி அதுனால கொஞ்சோ தண்ணியா விட்டீங்கன்னா போக போக அதுவே கட்டி ஆயிடு
ஓ சேரிங்க தோழி அது எவ்ளோ அளவுக்கு அந்த இது எடுக்குணுந்து கடல பருப்பு
உங்களுக்கு நீங்க இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு எடுத்துக்குலா
ம் சேரிங்க தோழி
அளவு எவ்ளோ வேணுமோ
ம் சேரிங்க தோழி செஞ்சு பாத்துட்டு உங்கள்கிட்ட சொல்ற தோழி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துது ஒரு தடவ செஞ்சு பாத்தட்டு சொல்ற தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உங்ககிட்ட பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்த காலில் சந்திப்போ ம் நன்றி தோழி ஆமா